ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
க்க தோழி இன்னிக்கு என்ன தலைப்பு தோழி நம்ம பேசலா
உம் என்னன்ன நீங்களே சொல்லுங்க சுவாரசியமா ஏன்னா பேசலாம்
இன்னக்கி வெயிலப் பத்தி பேசுவமா இப்
கண்டிப்பா பேசலா கண்டிப்பா பேசலா தோழி பெரிய ஒரு விஷயம் அது சமாளிச் க்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு இருக்கு இன்னைக்கிகெல்லாம் வெயில்னுடைய தாக்கம் அவ்ளோ இருக்கு
ஆமாங்க தோழி இப்போ வெயில் முன்னாடில்லா அக்னி வெயில் அ அக்னி என்ன சொல்லுவாங்க ஆ கத்திரி வெயில் ஆ அது பாத்திங்கன்னா ரொம்ப இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெயில் வந்து ரொம்ப அதிகமாதா இருக்குனு நினைக்கிற அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சென்னை பகுதியிலத் தா மழையே இல்ல அதுவு இந்த கோடையில ஒரு மழை வரும் தெரியுங்களா நல்ல ஒரு மழை வரும் இது வந்து நா மத்த எல்லா பகுதி தஞ்சாவூரு திரு திருச் ச்சி திருவாரூர் அந்த பகுதியில எல்லா பகுதியிலயுமே வந்து அந்த கோடைக்கு வந்து மழ பெஞ்சிருச்சு ஆனா சென்னையில மட்டும்தா வெயில் மட்டும்தா இருக்கு மழ வரும் அப்டின்னு சொல்றாங்க ஆனா மழை இல்ல வெயில் பாத்தீங்கன்னா அவ்ளோ வெயிலா இருக்கு வெளியிலயே போக முடியல அப்படியே அனல் காத்து வீசுற மாரி இருக்கு தோழி உங்களுடைய இது எப்டி தோழி இருக்கு உங்க பகுத்
அதாவது எல்லா ஊர்லயுமே இந்த வாட்டி கொஞ்சம் கடுமையான வெயில் க தாக்கிட்டுதான் இருக்கு அதாவது எப்டின்னாங்க அ எப்பவுமே வருஷத்துக்கு வருஷம் இந்த வெயில் தாக்கம் அதிகமா தான் இருக்கே ஒழிய கம்மியான மாரி இல்லிங் முந்தியெல்லா பாத்தீங்ன்னா மூணு மாசம் தான் வெயில் இருக் கோ இப்ப வருஷத்துல ஏழு மாசம் வெயில் ஏழுல இருந்து ஏழடர மாசம் எட்டு மாசம் வரைக்கும் வெயில் இருக்கு அதனால வந்துட்டு வெளியில போகவே பயமாவும் இருக்கு எங்க ஊர்ல எல்லாமே நல்லா வெயில் தாங்க எங்கவுயர் எங்க ஊர்ல எல்லா வந்து அ மாசி மாசத்துல ஆரம்பி ச வெயில்ல இப்ப வரைக்கும் அப்டிய சலிக்காம அடிக்குதுங்க கத்திரி வெயில்ல சொல்லவே வேணாம் எப்படியாவது மழ ஒரு நாலஞ்சு பேயுங்க அந்த மழ இன்னைக்கு ஒரு மழ கூட இல்ன்னா பாத்துக்கோங்களேன்
பகுதிய எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலே அவ்ளோ வெயிலா இருக்கும் ந சின்ன வயசுலல்லாம் இந்த டைம்ல கோடை விடுமுறைலதான் எங்க ஊருக்குல்லா நாங்க போவோம் அப்ப போகும் போது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா தான் இருக் க்கோ திடீர்னு பாத்தீங்கன்னா மழ காலம் மாதிரி ஒரு பெரிய மழ ஒன்னு வரும் அதுவும் இந்த காத்தோட சேர்ந்து மழவ் மழவு வரும் பாருங்க அந்த மழையில பாத்தீங்கன்னா மரம் எல்லாமே சரிஞ்சு உளுர அளவுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நல் நல்ல ஒரு மழையா இருக்கும் இப்ப அந்த மாதிரியான மழையெல்லா இப்ப பாக்குறதே ரொம்ப அரிதாதான் இருக்கு அதுவும் இந்த ஹ எப்டி சொல்றது இந்த நகர புறங்கள்ல பாார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இதெல்லா அதிகமாயிட்டதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா மழைன்ற பேச்சே வந்து ரொம்பக் கம்மிய தான் இருக்கு ஆனா இந்த ஊர் பகுதியில எல்லா கிராமப்புறங்கள்லா பத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரியான இல்ல இப்ப கொஞ்சோ பரவால்ல ஆனா அந்த பகுதியில வந்து மழ வந்து நல்லா வர மாரி எனக்கு தோணுது இங்க நம்ம நகர்புறங்கள்லா பத்தீங்கன்னா மழையே வந்துக் கம்மியாதான் இருக்கு தோழி
ரொம்ப சரியா சொன்னீங்க அது எப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து இயற்கை அழிக்கிறதுனால தானுங்க அது நம்மளுக்கு இந்த மாரி பண்ணுதே நம்ம வந்து ரோடு போறோம் ரோடு போடுறோம் அந்த மாதிரி எல்லா சொல்லிட்டு தான் வந்துட்டு அதையெல்லா நம்ம மரத்தை எல்லா அழிக்கிறோம் இல்லைய கிலா அதனால அது என்னாகுது நமக்கு அது அதுக்கான இயற்கையை ச நமக்கு திருப்பி அத தருது வேற ஒண்ணுமே இல்ல நம்ம அத ஏத்துக்கத்தான் வேணும் முந்தியெல்லா பாருங்க எப்படி இருந்த ஊர் டு நாடு இன்னைக்கு எல்லா ரோடு போடுறேன்ன மரத்தளிக்கிறது ம மரத்தை அழிக்கிறதுனால எத் எத்தன ஒரு தீமைகள் தெரியுங்களா குருவிங்களுக்கு வீடு கிடையாது அஹ் இதுக்கு வீடு இல்ல அதனால இந்த மாரியெல்லா இருக்கும்போது நமக்கு வந்து வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குங்க இப்போ இதுக்கு இப்போ என்ன செய்திகள்லா இப்போ என்னங்கிறாங்க அப்படின்னா
உம்
அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் எப்படியோ எ எப் எப்டி சமாளிச்சுங்களோ தெரியாதா ஆனா இந்த ஜூன் மாதத்துலயும் அடுத்த மாதத்துலயும் இருக்கிறவையில் இத விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க
உஹம் கண்டிப்பா தோழி நீங்க சொன்னீங்கல்ல அஹ் மரங்கள் அழிக்கிறதுனால இந்த குருவிகள் இனங்கள் எல்லா அழியுது அப்டின போது எனக்கு இப்பதான் முன்னல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவி நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிட்டுக்குருவிகள் பா்த்தீங்கன்னா நம்ம காலையில தூங்கி ஆஹ் ஆம்மா நம்ம தூங்கி எழுந்தும் போதே பா்த்தீங்கன்னா இப்ப எப்படி காகாங்கலா நம்ம எந்த நேரமும் நம்மகே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே கரைகிற காகம் அந்த கரையிற சத்தம் நம்ம காதல கேக்குற மாதிரி அப்பல்லா அந்த சிட்டுக்குருவியோட சத் சத்தத்தை கேட்டுட்டுதான் நம்ப
ஆமா அது கீச்சு கீச்சு கீச்சு கீச்சுன்னனு சத்தம்
கிசுனு கத்தும் துரு துரு துரு துருன்னு இருக்கும் அது அத பார்க்கும் போதே நம்மளுக் வந்து என்ன அப்படியே ஒ ஒ அப்படியே தலைய ஆட்டிட்டுட டக்டக்டக்குன்ன பறக்கும் எது பண்ணாலும் வந்து ரொம்ப வந்து வேகமா செய்யற மாதிரி ஆ
ஆமா ரொம்ப பரபரப்பாவே இருக்கும் அது ஒரு ஓய்வ எடுத் பாக்றமாரியே இருக்கா தூ தரு துர் தூர் நீங்க கோடாங் ஓடும் திருப்ப ஓடும் அது இருக் இருக்கது இத்தனூண்டு குட்டியா தா இருக் க்கு ஆனா அது பண்ற வேலைங்க பயங்கரமா இருக்கு
சத்தமு பாத்தீங்கன்னா அது ஒரு மாரி இருக்கும் கிச்சி கிச்சி கிச்சி கிச்சுன்னு சத்தமு பாத்தீங்கன்னா அதே அது எப்படி இருக்கோ அதே அளவுக்கு அது பரபரப்பா சத்தம் போடுற மாதிரியே இருக்கு அந்த குருவிகளைே இப்ப பாக்குறதே இல்ல தோழி ச் ட்டுக்குருவியலா ஏ கொழந்தைங்களுக்குெல்லா அதெல்லா அம் ஆமா பா வட்டுகள்லதா சொல்ற மாதிரி இருக்கு நேர்ல காமிக்கிறதுக்கு அந்த குருவி ளுடைய இனமே இல்லாம ஆயிடுச்சு தோழி இப்ப அந்த மாரியான நிலைமைகள்ல்லா ஆயிடுச்ச இந்த மாரி இனங்கள்லா நெறைய நம்ப பா பாக்கவே முடியுறதில்ல சிட்டுக்குருவி ங்க அப்புறோ கழுகினங்களுமே இப்ப வந்து கம்மி ஆகுதுன்னு சொல் வாங்க ஒன்னொண்ணுமே நம்ளுக்கு தெரியா ம இது வந்து எல்லாமே ஒரே நாள்ல நடக்கறது கெடையாது இதுக்கான காலங்கள் எடுத்துக்கிறது பத் தி ரொம்ப நாள் ஆகுது கு வருட கணக்கெலா இதோ இனொ அழிஞ்சி அழிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா அது இனமே இல்லாம போய்டுது இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி இயற்கைக்கு நம்ப வந்து அத பாதுகாக்காம அதுக்கு நம்ம வந்து எதிரா செயல்படுறதுனாலதா இந்த மாதிரியான க விளைவுகள்லா வருது தோழி
கண்டிப்பாங்க தோழி இந்த வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா மொதல்லல்லா இந்த கத்திரி வெயில் அப்பதா நம்ம பயப்படுவோ இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாசமு கத்திரி வெயில்லாதா இருக்கு அது அப்டி தா சொல்லணு போல அதாவது இப்ப பெண்களு கெல்லா பாத்தீங்கன்னா அந்த சமையல் ரூம்ல நின்னு சமைச்சு வர்றதுக்குள்ள அப்பா அப்பாடான்னு ஆயிரு அவ்ளோ வெயில் அடி க்குதுங்க அதனால என்ன பண்ணிறது காலையில நேரமே எழந்திருச்சு சமையல் வேலைகள முடிக்கிற மாதிரிதா இப்பொல்லா ஆயிருது ஆ ரொம்ப வந்து என்னால சமைக்கவே முடிலீங் ஏதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுனா கூட ஐய்யோ வெயில் நால்லா சமையல் ரூம் பக்கமே போமாட்டே ரொம்ப வேர்க்குது ரொம்ப உப்புசமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு காத்தோட்டமே இருக்கிறதில்லைங் ஒரு நாலஞ்சு மழ நல்லா பேஞ்சாதா அந்த வெப்பத்த தண்ணிக்கிற மாதிரி இருக்கு மழை இல்லாததுதா இப்ப பெரிய ப பிரச்சனையா இருக்கு வெயில் எப்பயு மா வருஷொ வருஷொ நம்ம சமாளிக்கறதுதா ஆனா மழை இருந்தா அது கொஞ்செ தெரியாது
கண்டிப்பா தோழி இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இப்டிதா வந்து எல்லாமே வந்து முன்னெல்லா என்ன சொல்லுவாங்க இந்த ஜூன் மாசமே வந்து அடமழ பெய்யுன் சொல்வாங்க அதாவது வெயில் முடிஞ்சொடனே எங்க அம்மால்லா சொல்வாங்க ஜூன் மாசல்லா நல்லா வே மழ வரு அதே மாரி இ மாசமு நல்லா மழ வரு அப்படின்றாங்க இப்ப மழ காலமே மாறிருச்சுன்னு சொல்லப்போனா மழ காலமே அது பெய்றவே இப்ப இதுல பெய்யறது கெடையா மழையு கம்மியா இருக்கு அதே மாரி பனியுமே வந்து இப்ப பாத்தீங்ன்னா சில நேரத்தில பாத்தீங்ன்னா ரொம்ப பனியா இருக் கு சில டே சில நாள்க் கள்ல பாத்தீன்னா பனி கம்மியா இருக்கு இதெல்லாமே வந்து து மாற்றங்கள் தா அதே மாரி நம்ம வெயிலு ம கோடை அப்டின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் முக்கியமான ஒரு ஞாபக வராரு மாம்பழொ அது வந்து அந்த வெயில் காலத் லதா வரு மாம்பழொ அப்புற இதுதா வந்து ஞாபக வருமடி தர்பூஷ்ணின்னு சொல்லுவாங்ள அந்த பழங்களு வந்து வெயில் காலத்துல மட்டுந்தா வரு ஆனா இப்ப அந்த பழொ வந்து எல்லா காலத்துலயு வருது ஆனா மாம்பழொ மட்டுந்தா வந்து இந்த வெயில் காலத்துல மட்டுந்தா நறைய வரு தோழி உங்குள்கு அத பத்தி ஏதாவது சொல்லுங்க பாப்போ உங்குள்கு அந்த பழம் புடிக்குமா
ஆ புடிக்குங்க அது எப்படி புடிக்காம நம்ளுக்கு நம்ம சின்ன வயசுலருந்தே நமக்கு அது பழக்கப்பட்ட ஒரு பழொ அந்த இந்த ஒரு வெப்பநிலை வர்றப்போ நமக்கு இந்த பழங்களெல்லா வந்து அந்த சீசனல் ஃப்ரூட்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த இந்த இல்ல மட்டுந்தா அது கெடைக்குது அது ஒண்ணு பலாப்பழொ ஒண்ணு இந்த தர்பூசணி பொறுத்த வரைக்கு இப்ப எல்லா சீசன்லயுமே நீங்க சொன்ன மாரி கெடைக்குது ஆனா மாம்பழமு பலாப்பழமு இந்த இதுக்குதா கெடக்குது ஆனா இ அதுமே இப்ப முடிய போதுன்னு வச்சுக்கோங்ளே எங்க ஊர்ல்லா அது ரொம்ப அ அதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் மாம்பழத்துக்குன்னா அது இந்த ஊர் தா அதனால நல்லா இருக்கும் எங்கே திரும்பினாலும் மாம்பழமா ருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கு கண்டிப்பாக மாம்பழம் சீசன் அப்போ பாத்தீங்கன்னா டெய்லி எங்க வீட்டில அது இல்லாம இருக்கவே இருக்காது அதே மாரி பலாப்பழம் அது வந்து பண்ட்டி பழங்கறது ரொம்ப நல்லாருக்கும் அந்த மாதிரி வெப்பத்துக்கு ஏத்த மாரி பழங்களும் நம்ம சேத்துக்கிட்டா தான் நம்ம ஒடம்புக்கு நல்லது தண்ணி அப்படிதா எவ்ளோ தண்ணி குடிச்சாலும் இந்த தாகமே அடங்க மாட்டேங்குது இந்த வெயிலுக்கு அவ்ளோ அவ்ளோ தாகோ அடிக்குது எதையாவது ஒண்ணு இந்த கொழந்தைங்கலெல்லா பாருங்களே இந்த வெயில்ல வந்து ஒரு நாளைவுக்கு மூணு தடவ குளிக்கிறாங்க இருக்கிற தண்ணி பிரச்சனையில்ல மூணு வாட்டி வேற குளிக்கிறாங்க தண்ணி வந்து தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயந்தா நல்ல பழக்கம் தா இருந்தாலு குடிச்சாலுமே அவங்களுக்கு தாகோ அடங்க மாட்டேங்குது ஏதாவது ஜூஸு கொடுங்கறாங்க ஏதாவது பானங்கள் வேணுங்கிறாங்க இல்ல ஏதாவது பண்ணி குடுங்க நல்லதா அப்படிங்கிறாங்க இங்க பண்ணுறதுக்கும் முடியல அதனால வெயில்னுடைய தாக்கம் கொஞ்ச கம்மியானா நல்லார்க்கும் ஒரு நாலஞ்சு நல்லா பெரிய மழையா ஒரு ரெண்டு மூணு நளை தொடர்ந்து பெஞ்சா கொஞ்சோ இந்த வெயில் தாக்க கொறஞ்சு கொஞ்சு நல்லாருக்கு நல்லா காத்து வரு அப் அப்டி நா நெனக்கிற
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அந்த வெயில தனிக்கிறதுக்கு மழ ஒண்ணு வந்து இருந்தா நல்லாதா இருக்கு எல்லா பகுதியிலுமே வந்து நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சு நாள் கழிச்சுதா பாப்போமே எப்படியு வந்து மழ வரு இந்த கோடைக்கு ஒரு மழ வரதா செய்யு தோழி இந்த கோடையிலருந்து தப்பிக்கிறதுக்
அது ஏற்கனவே ரெண்டு வந்திருக்கணுங்க நம்ம அது வரவே இல்ல சரி பரவால்ல இனியாவ்து ஒரு ரெண்டு மூணு மழ நல்லா பெருசா பேஞ்சு பேஞ்சாளாவது கொஞ்சொ இந்த வெப்பநெல மாறுமான்னு நம்ம பொறுத்திருந்து பாக்கலா
ஆமாங்க தோழி இந்த வெயில்ல வந்து இது தணிக்கணும்னா அதே மாரி இந்த வெயில் காலத்துலல்லா பாத்தீங்கன்னா ம் என்னது இந்த காட்டன் உடைகள வந்து நம்ம உடு னா மட்டுந்தா இந்த வெயில்ல வந் நம்ப தப்பிக்கலா இந்த அதனால காட்டன் தா வந்து உடைகள் எப்டி ச எப்டி என்ன சொல்றது சூ இந்த சிதோஷ்ண சூழ்நெலைக்கு தகுந்த மாத்ரி நம்மளோட உணவு முறை னும் நம்ப மாத்திக்கிறோ அதே மாதிரி அஹ் நம்மளோட உடைகள் அது எல்லாமே நம்ம மாத்திக்கிறோல்ல இப்போ வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நெறைய தண்ணி குடிச்சுது குடிச்சா மட்டுந்தா நம்பளுக்கு வந்து ந எனர்ஜி இருக்கு அது வெயில் அத ஹீட் ஸ்டோகுன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே வரத தடுக்கலா அதே மாரி இ நம்மே வந்து பாத்தீங்கன்னா நெறைய வந்து தண்ணி சத்து உள்ள உணவுகள வந்து நம்ம நெறைய சாப்ட்டுக்கணு அதாவது மோர் சாதம் அஹ் காய்கறிலயுமே பாத்தீங்கன்னா சொரக்கா அ பூசணிக்கா இந்த மாதிரியான நீர் காய்கறில சாப்பிட்லா அமா அஹ் அதே மாரி நம்ப வெயில் இந்த வெயில்ல வந்து அஹ் பகல்ல வந்து வெளில போறது வந்து ரொம்ப தவிர்க்கணு அஹ் அதூ காப்பு எங்கேயாவது வெளியில போற வேலையா இருந்தா தவிற்க முடியாத வேலன்னா நம்மளுக்கு வந்து எதா நேத்துலயு போய்தா ஆகணு சில எடத்துக்குல்லா வந்து நம் ப பெறகு காலையிலேயே போயிட்டு வந்துர்லா இல்லன்னா அஹ் சாயங்காலம் கூட நம்ம வந்து அந்த வேலைகள பாக்குறதெல்லா இருந்தா நல்லாருக்கு பசங்க கூட வெயிலெல்லா நம்ப வெளையாட்றத வந்து ஆ தவிர்த்து தா ஆகனு அது அவுங்களே வந் து இதோட வெயில் தாக்கத்தனால வெள்ளாட போகுறது இல்ல நெனைக்கிறே தோழி உங்கப்
ஆஹ்ஹா அதெல்லா போறதில்லைங்க எங்கங்க அனுப்புறது அடிக்கிற வெயில பாத்தா இதுங்க வரையிலயே ஏதாவது ஒன்னு ஏதாவது ஒன்னு ஆய்டுச்சுன்னா ஒன்னு பண்ண முடியாது நாங்களு பெருசா அனுப்புறது கெடையாது முன்ன பழைய மாதிரிக்கெலா எல்லா ஒன்னு சேர்ந்து வெளையாடுது எல்லா தா இன்னைக்கி கைபேசி தொலைக்காட்சின்னு ஆயிடுச்சே அப்புற எங் க எல்லா வெளியே போறாங்க நம்ம நாங்க எங் கேயாவது வெளியில போறப்பொ கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோ அதனால அந்த வெப்பநிலை கொஞ்சொ மாறணுனா நம்மளு அஹ் நறைய உணவுகள்ல மாற்றி நம்ம ஒடம்ப நம்ம பாதுகாக்கணு இந்த தலைப்புல பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி
தோழி
ஆமா தோழி விடாவமாட்டேங்குது